ஹலோ
ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்காங்களா
ஓ நல்லா இருக்கேங்க
கொழந்தைகள்லா ஸ்கலுக்கு போயிட்டாங்களா வேலை எல்லா முடிஞ்சதுங்களா
ஓ எல்லா வேலையு முடிஞ்சிதுங்க
செரி செரிங்க ரொம்ப வெயில் அடிக்குதல்லுங்க காத்தே இல்லாமக்குது ரொம்ப
இல்லிங்க இங்க எங்க ஊர் சைடெல்லா ரெண்டு நாள் செரியான காத்து வெயில் ஜாஸ்தி தாங்க ஆனா காத் த்தெல்லா வந்து ரெண்டு நாள் ஜாஸ்தியா அடிச்சுட்டே தா இருக்குதுங்க
ஓ காத்து அடிக்குதுங்க இங்க காத்தே இல்லிங்க ரொம்ப வேர்த்தொழுகுது சுத்தமா காத்தே இல்ல
பரவாயில்லிங்க எங்க எங்க ஊர் சைடு எல்லா நல்லா காத்தடிக்குதுங்க
அந்த காத்து இல்லாம எதுவுமே பண்ண முடியாது இல்லிங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க நீங்க சிட்டி சைடா இருக்கீங்க
ஆமாங்க
பரவாயில்லிங்க நாங்க இங்க கிராமத்து சைடு இருக்கோங்காட்டி மரோ ஃபுல்லா இருக்குல்லங்க அதனால காத்து ஜாஸ்தியா இருக்கு நல்லா இருக்குங் பரவாயில்ல எங்களுக்கு காத்தெல்லா ஜாஸ்தியா இருக்கு உங்களுக்கு காத்து சுத்தமாவே இல்லிங்ளா
ஆமாங்க சுத்தமா காத்தே இல்லிங்க ஃபுல்லா வண்டிக வந்த போக அந்த காத்ததா அடிக்குது மரம் எல்லா இருந்துச்சு புல்லா வெட்டி வெட்டிட்டாங்க மறந்து மரமெல்லா இருந்தப்ப கொஞ்சோ காத்தடிச்சிட்டு இருந்துச்சு இப்ப சுத்த சுத்தமாவே காத்து இல்லிங்க அப்படியே காத்து வந்தாலு ஒரு அசுத்தமான காத்து தாங்க ஃபுல்லா பூரா இந்த பெட்ரோல் வாசத்தோட கரும்பொக வருமல்லங்க அதுதாங்க ஃபுல்லா வருது எங்க சுவாச்ச எத்தன நோயி தா ஃபுல்லா இந்த காத்து மாசுபாடுனால
ஆமாங்க கண்டிப்பா எனக்கே இப்ப வில்லேஜ் சைட்ல இருந்துட்டு ஆ சிட்டிக்கு வரம் போதுங்க கண்டிப்பா எனக்கு அந்த காத்தோட இது தெரியுதுங்க இங்க பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைடு வந்து சுத்தமான காத்து சுத்தியு மரோ தோட்டோ தொடு எல்லா இருக்கங் காட்டீங்க சுத்தம்மா சுத்தி இருக்கு ஆனா இதே நா அங்க வந்திட்டேன்னா ரொம்ப வந்து இப்ப வெளி வெளியே வந்திட்டேன்னா சிட்டிக்கெல்லா வந்திட்டேன்னா பாத்துக்கோங்க அப்டியே ரொம்ப வந்து இதா இருக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அங்கெல்லா காத்தே சு சுத்தமா இல்ல அது சுத்தமான காத்து எதுவுமே இல்லங்க இப்பெல்லா எப்படிங்க இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல்லா நெறையா எரிக்கிறாங்காட்டி அதுனால சுத்தமான காத்து வரமாட்டேங்குது நம்மளுக்கு அதும் இல்லாம இப்ப இந்த வண்டினால வந்து வருது அப்றோ அந்த ஃபேக்டரி கழி வு பொக எல்லா வெளியே வரங்காட்டி நம்ம காற்று வந்து ரொம்ப மாசுபடுது இல்லங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கண்டிப்பா கரெக்ட்டு தாங்க நெறையா பக்க கம்பெனில வந்து பொக தா அந்த பொக பிளாஸ்டிக் பொக அதும் இல்லாம கம்பெனி பொக அந்த கருப்பா பொக அப்டியே ரயில் எஞ்சின்ல போற பொக மாறி போகுதுல்லங்க முக்காவாசி ஃபுல்லா அதனால தாங்க எல்லா பாதிப்பு அப்றோ அங்கங்க பிளாஸ்டிக் பொருட்கள எரிக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க அந்த பிளாஸ்டிக் பொருட்கள எரிக்கிறனால தா குப்பையெல்லா கொட்டி கொட்டி பிளாஸ்டிக் எல்லா தீய வெச்சு எரிக்கிறனால ஓசோன் படலமே ஓட்டையாயிட்டு வந்துட்டு இருக்கு அதுனாலதா வெப்போ அதிகமா வருது சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க ஆனா யாருங்க கேக்குறாங்க நம்மளுக்கு என்ன நம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே அ அவுங்க அவுங்க வீட்டுக்கு முன்னாடி இக்கிற இப்போ இது பிளாஸ்டிக்க போட்டு எரிக்கிறாங்க நம்ம ஒருத்தங்க எரிச்சனால என்ன ஆயி போது என்ன ஆயி போதுன்னு சொல்லியே எல்லாருமே எருக்கிறாங் அந்த விழிப்புணர்வே இன்னு வரவே இல்லைங்க
கண்டிப்பாங்க நீங்க சொன்னு போது உண்மைதா இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால ஓசன் படலோ வந்து நம்மளுக்கு சீக்கிரமா ஓட்டைய ஆகு பேசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா காத்து எந்த காத்துமே நம்ம சுத்தம காத்து வந்து சுவாசிக்கிறதே இல்ல நீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமான ஆக்சிஜனு இல்லங்க ஆக்சிஜன் இருந்த தா மனசு உயிர் வாழ முடியு அதுக்கு மரம் வளர்க்கணு மல மரோ வந்து இப்ப பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் ரோட் சைடு எல்லா எத்தன இருக்குங்க மரோ அதெல்லா அழிச்சுட்டாங்க அதனாலயே நம்மளுக்கு காத்து இல்லாம போயிருதுங்க சுத்தமாவே
ஆமாங்க வீட்டுக்கு ஒரு மரோ வளர்க்கோம்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு வீட்டுக்கிட்ட ஒரு மரோ வளர்த்தோம்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைட ஃபுல்லா ஆக்சிஜனா மாத்தி நல்ல காத்த நம்மளுக்கு மாத்தி குடுக்கு ஆனா எங்கீங்க பத்து வீட்டுங்கூட ஒரு மரோ இல்ல மரோ ஃபுல்லா வெட்டிறாங்க வெயில் காலத் த்துல ரொம்ப ஒரு செரியான வெயிலாதா இருக்கு ஒரு மொதல்லே வெயில் காத்துல மரத்துல காத்தே வராது நெறையா மரோ இருந்தாலு இப்போ சுத்தமாவே மரங்கள் இல்லாத அப்போ ரொம்ப வெயில் தாங்க வெயில் தா ரொம்ப அதிகமாயிட் அப்டியே போயிட்டு இருக்கு காத்து வேணுனா கண்டிப்பா ஒரு மரோ நட்டியே ஆகணு ஒவ்வொருத்தரு வருங்காலத்துல எல்லா இது ரொம்ப ரொம்ப கஷ்டோ கஷ்டமாயிருங்க நம்ம கொழந்தைகளுக்கு எல்லா
கண்டிப்பாங்க நீங்க சொல்றது உண்மைதாங்க இது நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறன்னா கொழந்தைங்களுக்கு எல்லா நீங்க சொல்லவா வேணுங்க ரொம்ப கஷ்டோ நம்ம கொழந்தைங்க எல்லா ரொம்ப கஷ்டப்படுங்க காத்து இல்லாம சுத்தமான நம்ம கா சின்ன வயசுல வந்த காத்து நம்ம வெயிலயு வெளயாடுவோ காத்துலயு இருப்போ மழையிலயு இருப்போ எல்லாமே நம்மளுக்கு பழகிருச்சு இப்ப இந்த காலத்து கொழந்தைங்க எங்கீங்க வெளிய வரது ஒரு சுத்தமான காத்து கூட சுவாசிக்கிறது இல்ல இப்ப இந்த கிராமத்து சைட்ல இருக்கவங்க அப்படியே பாரம்பரிய வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க இது இந்த சிட்டி சைட்ல இருக்கவங்க வந்து வெளியவே வரது இல்லைங்க ஃபேன் காத்து ஏசி காத்து இந்த மாரி சுவாட்சு சுவாட்சிட்டு தான வாழ்றாங்க
ஆமாங்க அதுனால எவ்வளவோ நோய் புதுசு புதுசா நோய் வருது சுத்தமான காத்த சுவாசிக்கலினா என்னென்னமோ நுரையீரல் பிரச்சன நெறையா வருதுங்க இந்த கொரோனாலே நுரையீரல் பிரச்சன தான்ங்க ஜாஸ்தியா வந்துச்சு அப்பங்க கொரோனா சமயத்துல வீட்டுக்குள்ளயே தா இருக்கணுச்சு வெளியே வரக்கூடாது சுத்தமான காத்துதா நம்ம உயிர்க்கு தேவைப்படு அப்போ கொரோனா சமயத்தில வீட்டுக்குள்ளயே இருகறதாச்சு அதே ச்சா பாதிப்பு நல்ல காத்து கிடைக்காம அதுனால பாதிப்பே அதிகமா வந்திருக்கு கொரோனா சமயத்துல
கண்டிப்பாங்க நீங்க சொல்றது உண்மை தா அத கொரனா டைம்ல வந்து காற்று மூல தான அதிகமா உங்களுக்கு பரவுதுன்னு சொல்லி சொன்னாங்க சுத்தமான காத்து இல்ல இது பண்ற அந்த கொரனா வந்துட்டு போய் எத்தன மக்கள் சாத்து இதுவானாங்க இதே காற்று சுத்தமா இருந்தா இந்த மாதிரி ஒரு நோய் நம்மளுக்கு பரவிருக்காது நம்ம எப்பயுமே ஒரு வீட்டுக்கு கலர் கலரா மரோ வளத்தி எவ்வளோ அழகா இருக்குங்க அது அழகு தரும் நம்மளுக்கு வந்து உயிரு தரு கார்பன் டை ஆக்சைடு அது வாங்கிட்டு ஆக்சிஜன் நம்புளுக்கு தரு எவ்வளவோ பெனிஃபிட் இருக்குங்க மரத்துனால தா நம்மளுக்கு கா த்து எந்தளவுக்கு மரோ வெக்குறமோ அந்தளவுக்கு காற்று நம்ப்ளுக்கு கெடைக்கு சுத்தமான காத்து நமக் கடைக்கு நம்ம நல்லா சுவாசிக்கவு செய்லாங்க இதனால மூச்சு ப்ரெச்சன எதுமே இதய நோயுங்கூட வறக்கு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பா இதெல்லா இல்லாம ருந்தா எவ்ளோ நல்லாரு க்குங்க
ஆமாங்க அதுக்கு வந்து எல்லாரு சேந்துதா நம்ம காற்று மாசுபாட்ட ஒழிக்கணு வண்டிக அதிகமாக அதிகமாக இந்த பெட்ரோலோ டீசலோட்ற வண்டிக அதிகமாக அதிகமாக காற்று இன்னு மாசுபட்டுட்டேதா போகுங்க வருங்காலத்துல் எல்லா இந்த மாசு கண்டிப்பா தடுக்கணு தடுக்கலீனா சுத்தமான காத்து வரவ நோய்கதா அதிகமாகு காத்தே இல்லாம் போயிரு அதுக்குதாங்க இப்போ எலக்ட்ரிக் வண்டி அப்பப்போ கொஞ்சோ கொஞ்சோ வருதுங்க அதுவு நெறைய ப்ரெச்சனய ஆகுங் சொல்லி எல்லாரு வாங்கறக்கு பயப்பற்றாங்க இதுக்கு எதோ ஒரு மாற்றோ கொண்டு வந்தாதா இந்த வண்டிகளுக்கு இந்த பொக அ வண்டிகனால வர பொகய தடுத்தாதாங்க காற்று மாசுபாடு இல்லாம இருக்கு அதுவு பெரிய காரணந்தானங்க வண்டிகனாலதா கா ற்று மாசுபடுது
கண்டிப்பாங்க ஆமா வண்டிதா இப்ப மெயினா பாத்துட்டீங்கன்னா டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர் அந்த லாரி இதெல்லாதா பஸ்ஸு இதனாலெங்க அதுக்கப்புறோ பாத்துட்டீங்கன்னா இப்ப கழிவுகள்லா வருது பாத்தீங்களா ப்ரா அப்ப இதுலெந்து எப்டி சொல்றது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேக்ட்ரீஸ்ல்லா ஜாஸ்தி ஆயிருச்சு பேக்ரி ஜாஸ்தி ஆயிருச்சு அந்த மாரிலா இருக்கும்மோது ஃபேக்டரிஸ்லியோ பேக்ரி இந்த மாரிலா இருக்கிறது எப்பிருந்தாலு நம்மளுக் கு வானத்துக்குதா போகு அது கா ற்றோட காற்றா கலந்து நம்மளுக்கு அப்படியே வந்து சுவாசத்த கொண்ட் வந்துரு யாருமே இந்த இதுல வந்து யாருமே வந்து நல்ல காத்து சுவாசிக்கிறதே இல்லிங்க
ஆமாங்க சொல்றது கரெக்ட்டுதா அந்த கு ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கு வந்து குப்பைகள கொட்டி கொட்டி அந்த கு ப்பைக ம மறுசுழற்சி பண்ணி அதுக்கு நெறயா வெச்சிருக்காங்க ஆனா என்னங்க நீங்க எங்க பாத்தாலு ஊருக்கு அவ கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்க எல்லா பக்கோ இரு க்குது ஆனா வந்து மக்கள் வந்து யாருமே குப்பய வந்து டஸ்ட்பின்ல போடுறது கெடயா ரோட்டுலியே போட்டு போயற்றாங்க அப்பற அந்த பேப்பர் எல்லா எடுத்து எடுக்கிற ஒழுக்கமா எடுக்கறதே இல்ல இந்த குப்ப பிளாஸ்டிக் பொருளெல்லா நெறைய இருக்கு சில சமயோ ஒ ரோட்டோரத்துல எல்லாத்தியு போட்டு தீ வெச்சு எரிக்கிறாங்க நம்ம மக்கள் எல்லாரு ஒன்னா சேந்துதா நீங்க இந்த குப்பைய நம்மோ காற்று மாசுபடக்கூடாது தண்ணி மாசுபடக்கூடாது அப்படி மண்ணெல்லா மாசுபடக்கூடாது நம்ம நெனச்சா மட்டுந்தா எல்லாரு ஒத்துமியா குப்பய கொண்டு டஸ்ட்டுபின்ல போட்டு அது தேவையில்லாத பொருளெல்லா எரிக்காம அ தண்ணிக்குள்ள போடாம ப்ளாஸ்டிக் இல்லையா எ எல்லாத்தி போடாம ஒரு டஸ்ட்பின் குப்ப தொட்டியில போட்டு அதை கரெக் டா எடுத்துட்டு போயி மறுசுழற்சி பண்ணா எந்த காற்று மாசுபடாதுங்க அதே மாரி மரமு வளத்தனா நம்மதா வெட்டக்கூடாது மரோ அங்கங்க வளத்தணு எல்லாருமே நம்ம நம்ம ந நம்ம நம்ம எல்லாத்துக்கு நல்ல காத்து கெடைக்கணு எல்லாருமே நேத்து செஞ்சாதா கண்டிப்பா நல்லது நடக்கு அதே மாரி வண்டிகளு எலெக்ட்ரிக் வண்டி ஃபுல்லா எல்லா மாறிடுச்சுன்னா ஏதோ எல்லாமே முழுவதும் மாற முடியாதுங்க ஒரளவு பாதி அளவுக்கு மாறனாவாது காற்று மாசுபாடு தவிக்லா காற்று மாசுபடாம இருந்தா ஓசோன் படலம் ஓட்டையாகாது வருங்காலத்துக்கு நம்மளுக்குதா நல்லது நம் கொஞ்சோ கொஞ்சோமா எல்லாரு சேந்து கடபுடிச்சம்னா காத்து மாசுபடாது ஓசோன் படலோ இப்போதைக்கு எதுவு ஆகாது வெயிலு கொஞ்சோ கொறையு ஏனுங்க
கண்டிப்பாங்க நீங்க சொல்ற மாரிதா பாத்திங்கன்னா நம்ம சின்ன வயசுல எல்லா காத்த வந்து கண்ல பாக்க முடியாது சுவாசிக்க மட்டுதா முடியுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நீங்க பாத்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலல்லா நம்ம இந்த கிராமத்து சைட்ல்லா வெளாண்டுட்டுருக்குபோது இந்த சூறாவளி காத்து சுன்னா சும் சுத்திட்டு அப்டியே சும்மா போகு அப்புறோ இந்த கடல் அடை அலையில எல்லா பாத்திங்கன்னா காற்று அப்டியே சூறாவ வழியாட்டோ சுத்திட்டு போகு அது பாக்க முடிலன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த சூறாவளி மூலியமா நம்ம அந்த காற்ற பாக்ல இல்லங்க
பாக்லாங்க இப்ப நீ சுத்தமான காத்த மட்டுதா பாக்கா முடியாது இந்த பேக் பேக்ட்ரிலந்து வந்து கரு இப்ப புகையா வருது பாத்தீங் அதுகாத்து அது நம்மளுக்கு கண்ணு தெரியுது பாத்திங்ளா சுத்தமான காத்து கண்ணுக்கு தெரியாது அந்த டஸ்ட் டஸ்டோட வர பொல்யூஷனோட வர காத்துதா நமக்கு கண்ணுக்கு தெரியுது அப்ப கருப் பா வரபோது எவ்ளோ பொல்யூஷனா இருக்குமது எப்டிகுபுகுபுன்னு பொகையா வருதுங்க அப்ப எவ்ளோ பாதிப்பது நம்ம அப்டியே சுவாசிக்கு போது எவ்வளோ பிரச்சன வரு நம்ளுக்கு
கண்டிப்பாங்க உண்மதா அது வந்து பாத்திங்ன்னா நம்ம சின்ன வயசுலருந்து அந்த சூறாவளி காத்த அழக ரசிச்சுட்டு இப்ப எவ்வளோ அதுவு இப்ப வந்து கருப்பான புகையு அது வந்து நம்ம சும்மா சின்ன பிள்ளையா இருக்கு போது பாப்போ ஆனா அதுல எவ்ளோ இது இருக்கு அந்த சின்ன வயசுல பாக்குற அந்த சூறாவளியில வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஆனா நம்ம வந்து இந்த இப்ப ம் பேக்ட்ரிலருந்து வர அந்த கழிவு அந்த புகையெல்லா பாக்கும்போது அதே நம்மளுக்கு கண்ணு முன்னாடி கொடூரமா வருது இல்லிங்ளா கண்டிப்பா
ஆமாங்க அந்த சூறாவளி காத்து வெறு மண்ணு மட்டுதாருக்கு அங்க பக்கத்துல இருக்க மண்ணுதா சொலண்டு வந்து அது சரியயாயிரு ஆனா இப்ப வர கரும்புக ஃபுல்லா சின்ன சின்ன துகள்கள் தாங்க பூரா நம்ம ஒடம்புக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கிற துகள்கள்தா ஃபுல்லா வருது
ஆமாங்க கண்டிப்பா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மரோ வளக்கணு நம்ம குப்ப கொட்டி குப்ப தொட்டியில வந்து குப்பைய எல்லா கரெக்டா நம்ம பிளாஸ்டிக் தனியா அப்றோ இந்த மக்கும் குப்பை மக்ககாது குப்பையெல்லா எடுத்து தனியா நமக்குணு நம்மதா மாற்றோ கொண்டு வரணுங்க நம்ம தா மாத்திருக்கோ
நம்ம எல்லாரு சேந்துதாங்க மக்கள் எல்லாரு சேந்து சுத்தமா குப்பைகள எரிக்காம மர வச்சு அந்த மாரி இருந்தாத காற்று மாசுபடாமருக்கு வருங்கால சமுதாயத்துக்கு நம்ம வந்து நல்லதா கொழந்தைக நல்லாருக்குனுனா நாம எல்லா ஒத்துமையா சேந்துதா செய்யணுங்க சேரிங்க ம் நா கொஞ்சோ வெளில போற வேல இருக்குங்க நாளைக்கு கால் பண்றேங்க
ஓகேங்க வக்கிறே